ஹலோ ஆ கேக்குது உங்களுக்கு கேக்குதா
சொல்லுங்க சொல்லுங்க ஹலோ
ஆ
ஆம்
உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல இன்டரெஸ்ட் இருக்கா
எப்டி சொல்றீங்க ஸ்கூல்ல இருந்தா இல்ல காலேஜ்ல இருந்தா இல்ல இப்போ கரன்ட்டா ஃபாலோ பண்றதா
ஜென்ரலாவே சொல்லுங்க
ஜென்ரலானா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்னா ஃபோன் நோன்றதுதா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அதுக்கடுத்து ஸ்போர்ட்ஸ்ல வந்துட்டு ரன்னிங் ரேஸு அந்த மாரி அப்பறோ இப்போ ரீசன்டா ஃபாலோ பண்ணிட்டு ருக்கிறது மெடிடேஸ் சன் அப்பறோ நடுல செஸ் வெளாடுவே ஆமா அது கொஞ்சோ மைண் கண்ட்ரோல் பண்ணுங்கிறதுக்காக ஏன்னா நெறைய எக்ஸாம்ஸ்ல எல்லா ப்ரிப்பர் பண்றதுனால்ல கொஞ்சோ டஃபா இருக்கிறதுனால மெடிட்டேஷன் வந்து கொஞ்சோ ஃபாலோ பண்றே
ஏ எப்டி யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு மெடிடேஷன்
சொல்லி கொடுக்கறதுல்லா இல்ல அதா சாட் ஜி பி ட்டி இருக்குல அதல பாத்துட்டு ஆமா யூடியூப் சாட் ஜி பி ட்டி அந்த மாரி இருக்குல அதல வந்து பாத்துட்டு எப்டி பெர்ஃபெக்ட்டா பண்றது மெடிடேஷன் அப்டின்னு சொல்லிட்டு கத்துக்கிட்டே ஆ கண்ண மூடிட்டு ஸ்டேட்டா உட்காந்துப்பே லோட்டஸ் போஸ்ல உட்காந்துட்டு கையில் வந்துட்டு சின்முத்துரா போட்டுட்டு உட்காந்துட்டு கொஞ்ச நேரோ ஃபஸ்ட்டு எடுத்தோனே கொஞ்சோ பிரீத்திங் மேல வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதுக்கடுத்து நடுவுல திருப்பி அப்டியே கொஞ்ச நேரோ மனச அலை பாயவிட்டுட்டு திருப்பி கொஞ்ச நேரோ அப்டியே நடுல அந்த போக்கஸ்ஸ கொண்டு வந்துட் அந்த மாரி போயிட்டு போயிட்டு வரது அது எக்ஸர்சைஸ் மாரி வெயிட் லிஃப்ட் பண்ணிட்டு கொஞ்ச நேரோ அப்டியே ஆ சொல்லுங்க
உங்களுக்கு இருக்கு நைட்டு காமா இருக்கா
ஆம் அது போக போகதா தெரியு நா இப்போ ஒரு ரெண்டு மாசமா தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கே
ம்
அது ப்போ ஓரளவுக்கு இப்போ கொஞ்சோ எப்டி இருக்கு கொஞ்சோ ஃபோக்கஸ் ஆ இன்கிரீஸ் ஆகுது ஒரு இப்போ வேல செஞ்சுட்டு இருக்கோன்னா அது மாரிலா வந்துட்டு கொஞ்சோ ஃபோக்கஸ்ட்டா பண்றோ
அப்ப அது பண்ணா நல்லா கவனமா இருக்கலான்ரீங்க
ஆமா கண்டிப்பா நீங்க அந்த மாதிரி ஏதாச்சு எக்ஸ்டரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல்ளா எதா பன்றீங்களா
எனக்கு வந்து டிராயிங் ரொம்ப பிடிக்கு
ஃப்ரீ டைம்லய இல்ல நார்மலாவே எப்பவுமே சின்ன வயசுல இருந்தேவா
சின்ன வயசுல இருந்து ஒரு திடீர்னு ஒரு இன்டரெஸ்ட் வரு பாத்தீங்களா இப்ப இத பண்ணு டிராயிங் அது அந்த மாரி வந்து தோணும் போதெல்லா டிரா பண்ணுவே
ஓகே அதா எக்ஸாம் லீவ் விடும் போது அந்த மாதிரி
ஆ மெய்னா அந்த எக்ஸாம் லீவ்ல தா வெளாடி வெளாடி போர் அடிச்சு என்ன பண்
ஆ
அடுத்து என்ன பண்றதுன்னு வீட்ல இருக்கும்போது ட்ரா பண்ண வேண்டியதான்ட்டு ட்ரா பண்ணுவே
ஓகே உங்களுக்கு ட்ராயிங் பண்றதுனால ஏதாச்சு அதுலயு உங்களுக்கு ஒரு ஃபோக்கஸ் கிடைக்கு தானே அது அது ஃபோகஸ்டா பண்ணுவீங்க கரெக்டா ஃபர்பெக்ட்டா பண்ணனு அத
ஆமா அது பண்ணு போது நம்ம ஸ்ட்ரெஸ் இருந்தா அப்டியே கம்மியான மாரி இருக்கு எனக்கு வந்து பா பக்காம வரைய தெரியாது ஏதாவது ஒரு பிக்சர் பார்த்துதா வரைய தெரியு
பிக்சர்லா எதுல இந்த மாதிர கூகுள் இருந்து எடுத்துப்பீங்களா இல்ல யூ
ஆ வந்து நம்ம புக்ஸ் எல்லா இருக்கும்ல கலரிங் புக்ஸ் ஆ ஆ அந்த புக்ஸ் பாத்து அதுல இருக்கது வரைவே கார்ட்டூன்ஸ் அந்த மாதிரி அப்டி இல்லனா வேர எதாவது பென்சில் ஸ்கெட்சஸ் மாதிரின்னா ந பிட்ரெஸ்ட் ஆப்ல பார்த்து வரைவே
ஓ பின்ட்ரஸ்ட் அப்புன்னா அது என்ன அது
அது ஒரு ஆப்பு அதுல வந்து எல்லாமே இருக்கும்
ஓகே எல்லாம் ஆ ட்ராயிங் சமந்தப்பட்டதா இல்ல
எல்லாமே இருக்கும் நம்ளுக்கு தேவயான வால் பேப்பர்ஸ்ஸு எல்லாமே வரும்
ஓக்கே வேற ட்ராய்ங்க தவர ஓக்கே மெகந்தி அது எல்லா நார்மலா எல்லா கேர்ள்ஸும் பண்றதுதா நீங்க ஓக்கே உங்குளுக்கு ஃபஸ்ட்டு போட்டு போட்டு அதுக்கடுத்து மத்தவுங்ளுக்கும் போடுவிங்களா இல்ல
மத்தவங்களுக்கு ஆ நா போட்றத பாத்து பாத்துட்டு பக்கத்து வீட்ல இருக்கவுங்க ஃப்ரண்ட்ஸ்ஸு அந்த மாரி கேப்பாங்க எனக் போட்டு உட்றியானு அந்த மாரி கொஞ்சோ கொஞ்சமா போட ஸ்டாட் பண்ணி போடுவே கேட்டா அதுவு பாத்துதா போடுவே தானா போட தெரியாது
ஓக்கே அப்ப எல்லா இப்போதிக்கு எல்லா பாத்துதா போட்டுட்ருக்கிங்க
ஆமா
இதுதா ஆ உங்குள் வேற எதாச்சி எக்ஸ்ட்ராவாருக்கா இது ஸ்கூல் டைம்ல எதாது ஸ்போர்ட்ஸ்ல
ஸ்போட்ஸ்னு பாத்தா கொக் கோ வெளாடுவே
ஓ ஓக்கே எதாச்சி மெடல் எதாச்சி வாங்கிர்க்கிங்ளா
மெடல் வாங்னத்ல அந்த சோனல்ஸ் போவோம்ல
ஆமா ஆமா ஸ்கூல்லருந்து கூட்டு போறதா இல்ல ஓக்கே ஓக்கே ம்
இப்ப நானு ரன்னிங் ரேஸ்லா போவே செகேண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் அந்த மாரி
ஓக்கே ஓக்கே ஆ நா மேரத்தான் ஓடுவே அதே மாரி நானு அந்த க கவுர்மண்ட்லருந்து நடத்துவாங்ள அந்த மேரத்தான் மேரத்தானுக்கு போயிருக்கே டென் கிலோமீட்டரு ஆ ஓக்கே
பிட்டல்லர்ந்தும் மேரத்தான் வெப்பாங்க வாக்கத்தான் சொல்லிட்டு வெப்பாங்க
ஆ ஆமா ஆமா வாக்கத் தா நம்ப நடந்துருக்கு மேரத்தான் உங்க ஹாஸ்பிட்லருந்து அந்த மாரி கொண்டு வருவாங்ளா
எங் ஹாஸ்பிட்டல்லல்ல வேற இது பெரிய பெரிய ஹாஸ்டல்லருந்து கண் ம் கேன்சர் டே அந்த மாரி ஒவ்வொரு டே இருக்கும்ல அவர்னஸ்க்காக
ஆமா ஆமா
வோர்ல்ட்டு டயபெட்டிக் டே அந்த மாரி ஒரு ஒரு டே வரும்மோது ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல்லந்து வாக்கத்தான் அந்த மாரி மேரத்தான் வெப்பாங்க
ஓக்கே எங்க காலேஜ்ல வந்துட்டு ஆ சொல்லுங்க சொல்லுங்க
விடிய காத்தால அஞ்சு மணி ஆறு மணிக்கா அந்த மாரி போவோ
ஆமா ஆமா அது ரொம்ப வெ வெய் வெய்லாய்டுச்சுன்னா அப்றோ நடந்தா இல்ல ஓட்னா வந்து ரொம்ப டயர்ட் ஆய்டு அதனால கொஞ்சோ சீக்கிரமா தா வெப்பாங்க முக்கா வாசி மேரத்தா வோக்கத்தான்லா
ஆமா அது இல்லாம இந்த நீங்க சொன்ன மாரி கவர்மண்ட்டுது கலைஞர் இது வெப்பாங்களே கலைஞர் செனட்டரி ஆ அதுவு போய்ர்க்க
ஆ நானு அந்த மாரி இதுக்காகவே நா பாட்டிஸ்வேட் பண்ணிருக்க எப்டி அது வந்து ப்ரொபஷனா பண்றிங்ளா இல்ல சும்மா போய்ட்டு பண்ணிட்டு வருவோ ஆ எல்லா கும்பலா எப்டி ஃப்ரெண்ட்ஸோட போவிங்ளா
ஆமா ஆமா ஃபிரைட்டுல போவோ அப்டியே ஜாலியா இருக்கும் அதுல அப்டி நடுவுல நடுவுல அங்க அங்க அந்த தமிழர் கலைகள் எல்லா வச்சிருவாங்களே
ஆமா ரெஃப்ரெஷு ரெஃப் ரெஃப்ரஷ்மெண்ட்ஸ்லா குடுப்பாங்க
ஆ அதெல்லாவது அப்டே பாத்துக்கிட்டே அந்த சன்ரைஸ்ல அப்டியே ஜாலியா இருக்கும்
ஆமா ஆமா
நீங்க அந்த மேரி எத்தன பேயிருக்கீங்க
நா வந்து டென்த்துல ஒரு தடவ ஸ்டார்டிங்கே டென்த்துல தா போன அதுக்கடுத்து லெவன்த்லியு போன திருப்பி டுவெல்த்து போன இப்போ காலேஜிக்கு போனதுல இருந்து டைம் இல்ல அது மேரி காலேஜில வந்துட்டு எக்ஸ்டா கரிக்குலர் ஆக்டிவிட்ஸ்ல வந்து கண்டிப்பா பாட்டு செலக்ட் பண்ணனு சொல்லி எங்க காலேஜில கம்பல் சரி அது இருந்தாதா டிகிரி குடுப்பனு சொல்லுவாங்க அதனால ஒய் ஆர் சின்னு சொல்லிட்டு தெரியுமா ஒண்ணு
ஏ ஆ ஒய் ஆர் சி நா ஸ்கூல ஜே ஆர் சின் இருந்தது ஜூனியர் ரெட் கிராஸ்
ஓகே அதா என் எஸ் எஸ் என் சி சி மாரி இது ஒய் ஆர் சி அப்டின் சொல்லிட்டு ஒரு அந்த யூனிட்ல ஜாயின் பண்ணா அதுல வந்துட்டு எங்களுக்கு வாக்கதான் காண்டக்ட் பண்ணாங்க ஆ வருஷ
ஆ அந்த மாரி இருக்குது ஃபுல்லாவே நம்ப‌ சோசியல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணலா
ஆமா ஆமா இப்போ கூட எங்களுக்கு வந்து ட்டு இந்த மாசத்தோட கடைசில வந்துட்டு ஒரு கேம்ப் ஒன்னு போட்டுருக்காங்க காலேஜி ஹாலிடேஸ்ல வந்துட்டு அந்த மாரி கேம்ப்ல கூப்பற
ஆமா என்ன பண்ணணு அந்த கேம்ப்ல போயிட்டு
கேம்ப்ல போயிட்டு அது சும்மா கிளீனிங் தா பண்ண உடுவாங்க வேற என்ன பண்ண உடுவாங்க அதுக்கடுத்து எதா பிளட் டொனேஷனு பீட்ஸ் வந்துட்டு அது என் எஸ் எஸு ஆ அவுங்க தா பண்ணுவாங்க நாங்க வந்துட்டு எங்கள காலேஜிக்கு தா கூப்ட்டுருக்காங்க
ஒங்க காலேஜ கிளீன் பண்ணுமா
காலேஜ கிளீன் பண்ணுமா அது வந்து சரியான இன்பர்மேஷனே அவுங்க குடுக்கல அங்க வாங்க நீங்க பாத்துக்கிலா அப்டிங்கிற மாரி சொல்லிருக்காங்க ஆனா இது செவன் டேஸ் கேம்ப் அது
ஓ இது வந்து நா ஃபிப்த்து படிக்கிற வரிக்கும் இருந்த ஸ்கூல்ல ஸ்டாரிங்கில இந்த மாரி ஒண்ணு ஜாய்ன் பண்ண அதுல வந்து கேம்ப் எல்லா கூட்டி ட்டு போவாங்க அப்டின் சொன்னாங்க நம்பளே வந்து டென்ட்டெல்லா கட்டி அ
அது வந்து அதா என் எஸ் எஸ் அந்த மாரி பண்ணுவாங்க என் எஸ் எஸ் என் சி சி
கன் சொல் ஆ அப்டி சொல்லி சேந்தது
ஓ நீங்க உங்க எதா கேம்ப் எதா போயிருக்கீங்களா
கூட்டு போல ஆச மட்டு காம்சாங்க கூட்டு போவேன்னு எதுவுமே கூட்டு போல
ஓ நீங்க எத்தனாவது படிக்கமோது அந்த மாரி கூட்டு போறேன்னாங்க
அது வந்து பிஃப்து ஸ்டாண்டர்ல
ஆனா கவுர்மெண்ட் ஸ்கூல்லலா முக்கா வாசி அந்த மாரி கேம்ப்லா கண்டக்ட் பண்ணா ஒடனே கூட்டு போயிறாங்க ஏனா எங்க க தெரிஞ்ச ஒரு பையன் கூட அப்டிதா போய்ட்டு வந்தான் கவுர்மெண்ட் ஸ்கூல் தா ஓகே நீங்க வந்து எந்த ஸ்கூல் படிச்சிங்கன் சொன்னீங்க கவர்மெண்ட்டா பிர பிரைவேட்டா இல்ல
பிரைவேட் ஸ்கூல் படிச்சே நானு அதனால கூட்டு போக போல
ஆமா பிரைவேட் ஸ்கூல்ல முக்காவாசி பண்ட்டு வந்துட்டு ஒதுக்கிட மாட்டாங்க நம்ம தா காஸ் தரணுன்னு சொல்லுவாங்க அனால உம் எதோ இன்டோர் கேம்ஸ் சொல்லுங்க
எக்ஸ்பர்ஷன்லா கூட்டு போவாங்களே அதெல்லா போயிருக்கீங்ளா
எக்ஸ்கர்ஷன் அந்த மாறில்லா எங்க ஸ்கூல்ல எதுவு கூட்டு போனதில்லை வச்சாலு நா வந்து ரொம்ப பார்டிசிபேட் பண்ண மாட்டே நீங்க எப்டி
இது வி ஜி பி வண்ட்ரல்லா அந்த மாறி கூட்டு போவாங்களே
அத்தா அத்தா நா வந்துட்டு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்ல அந்த மாறி போயிட்டு வரதுல்ல
உம் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா போயிட்டு வரு
நா நா ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ரொம்ப சுத்தரக்கு கிடையாது ஓ நீங்க அப்டி
ஆமா வந்த உட்னே அம்மா அப்பா கிட்ட காசு கேட்டு இவ்ளோ காஸ் குடுத்து
ம்
ஸ்கூல்ல கட்ண உட்னே பேரன்ஸ் கிட்ட சைன் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க
ஆமா ஆமா ஏதோ இன்டோர் கேம்ஸ் ஏதாச்சு நீங்க தெரியுமா மேலாட்றது
இன்டோர் கேம்ஸ்னா வந்து கேரம்
ஓ கேரம் விளாட தெரியுமா இல்ல எப்டி
தெரியு கேரம் வெளாட தெரியு செஸ் வெளாட தெரியு ஆனா எல்லா விட இந்த நம்ப வெளாடுவமே இஃப் இது ரிலேட்டிவ்ஸ் கசின்ஸ் கூட லூடோ
ஆ ஆ லூடோ லூடோ ஓ ஆ அத் எப்டி ஃபோன்ல வெளாடுவீங்ளா இல்ல எப்டி டேரெக்டாவா
இப்டி இருக்கு
ஓ போட் ஓக்கே ஓக்கே ஸ்கூல் டைம்லயே செஸ் வெ ளாடுவீங்ளா ஸ்கூல்ல வந்துட்டு செஸ்சு கேரம் அந்த மாறி வெளாண்டு ரிலேட்டிவ்ஸ் கூட அந்த கசின்ஸ் கூடல்லா லுடோ விளாடுவீங்ளா
இல்ல ஸ்கூல்ல இன்டோர் கேம்ஸ்ல எதுலயு பாட்டிசிபேட் பண்ணது கிடையாது வீட் ல வெளாட்றதுதா கேரமு அந்த சம்மர் ஹாலிடேஸ்ல வெளாடுவோமில்ல அது அப்ப வெளாண்டதுதா
ம் ம் ஸ்டிட்ல வந்துட்டு இந்த பொ பொங்கல் டைம்ல எல்லா அம்
பிஸ்னஸ்னு ஒரு கேம் இருக்கும் தெரியுமா
ஆமா ஆமா அதுவு ஆமா ஆமா அதுவு நல்லாருக்கு
ஆமா அதெல்லா ஜாலியா இருக்கும் வெளாட
ஆமா
ம்
உம் சரி அப்போ ஓக்கே வச்சுட்டுமா வச்சட்றீங்ளா ஆம்